நல்லா க்லோர கேக்குது நான் தாங்க நான் சொன்ன அத இடத்துல வந்து அவங்களடான் கசியா போன் பேசிட்டு நான் போனை வைக்கிறேன் அவ அவங்களட கசிான் போனை பேசுறேன் பேசிட்டு போ வந்து என்னோட இது என்ன ங்கடேப்ட் கொடுத்துக்காங்க இக்ஷன் போடுறாங்க எனக்கு ஷன் போடுறாங்க எல்லாருேக்கு வந்து செட்டில் ஆகுதுல திருப்பி மூணு மணிக்கு காலையில வர போட்டான் திருப்பி கால்ல காலைல வாமிட் பண்ண திருப்பி உ கால வாமிட் சரி இது விட்ட வேலைக்க ஆாகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா கூ ஹாஸ்பிட்டல் போயிட்டோன் ஹாஸ்பிடல் போறா கால்ல கம்மா எங்க ஓட்டி கம்மியா இருக்கு நீங்க வந்து அல் என்ன அது பாத்து ரூம் எதுவும்மே இல்ல நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ரூம் இல்லதனால ஜன்னல் வாடு படுக்க சொல்லுலிட்டாங்க சோரி ஜல்வால் பாத்திட்டாங்க ஓட்டிச்சீடு சொங்க போட்டினு சாச்சிக்க அதை எடுக்ரங்க அரை மணி நோரம் அங்க இருக்கேன் அப்ப ரூம் கடைச்சு ரூம் ரூமுக்கு மாறி ரூம் ரூம்லோ உட்காரனும் படுக்கிறேன் அது ரூம்ல பழுத்த உ படுத்த உனே என்னனேட ரிப்போர்ட்ஸ்ல்லாம் வந்து ருச்ச இரு ஆனசன்லல் கம்மியா இருக்குங்க ஆன என்ன பண்ணம் ஐசில ஒரு மட்டஐசி நாளைக்குாங்க அப சேஞ்ச் பண்ணிடலாங்க அப்படிங்கறாங்க ஐசியூனா போ ஐசியயூ போனக்க எனக்கு அந்த வைத்திய வழலி கம்மையாகவே இல்லை
இல்ங்க ஆனா இந்த சைடு கேட்டுட்டு இருக்காங்களுக்கு ஒரு சம்ம்பந்தமே இல்லாம இ ஒருத்தங்க எத்தனைள் அதுவும் ஒரு சின்ன ஒரு வாந்திக்கு எப்படி ஐசியூ இல்ல அதுவும் எத்தனை நாள் அப்படிங்கறிறது அவங்களோட எண்ணமா இருக்குமா இல்லையா இப்ப நான் உங்களோட உடம்பு சரியிலதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேடக்கல அந்த அக்கறைகள் அந்தந்என குறையதல்ல அததான் சொல்லிட்டு இருக்கேன்
அதுதான் நான் வீட்டுல போயி சொல்ல சொல்ரோன் நானே வீட்டுல பேச சொல்றாது வீட விட்ல அவங்கழும் வந்து நான் சொல்லிட்ட சொல்லிட்டேங்கிறாங்க எனக்கு வந்து உள்ள இருக்கும் எனக்கு என்ன எனக்கு என்ன நடக்குன்னு தெரியுங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம்
உள்ள இருக்கும் போதெல்லாம் விடுங்க வந்த உடனே அவங்க
நா கூட சொல்லி முடிக்கல உங்க கிட்ட இத ஐசி போறேன் ஐசி போலும் ஐசி போனும்னே எனக்கு னக்குவந்து ஐசூல இருக்கேன் நானனு எனக்கு அந்த
ஏங்க இருங்க எல்லாம் இருக்கட்டும்ங்க வந்தவுடன் நீங்க சொஞ்சு ஆஹ் செஞ்சு வேண்டிய முதல் விஷயம் என்ன அவங்களுக்கு நீங்க இன்பார்ம் பண்ணிருக்காம் அ அதானான் முதல் விஷயம்
இதுதாங்க நான் சொல்றேன் அவங்களுக்கு அந்த போன் ஆன் பண்றன்
அது இப்போ வரைக்கும் உங்களுக்கு தப்பு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல
தப்பு தாங்க நான் இன்பாம் பண்ணியிருக்கணும் நானே இன்ஃபார்ம் பண்ணிட்டு என ஓடான்புச்செரிலான நான் இன்ஃபார் பண்ணிருக்கேன் உங்களுக்கு
அது போறதுக்கு முன்னாடி இல்ல வந்த முறை
வந்த பிறகா வந்த பிறகும் அதங்க நான் சொல்றேன் வந்த பிறகும் அதாங்க சொல்றேன் எனக்கு அந்த இடத்துல வந்து போன் இல்ல போன் உடைஞ்சிடுச்சு எல்லா போனும் உடைச்சிட்டானுங்க ஏன் போனு ரிப்பேர் ஐபோன் உடைஞ்சிடுச்சு இப்ப வரைக்கும் ஐபோன் ரெடி பண்ண பண்ண கொடுக்கவே இல்ல ஹா இத்த ஒரு ஐபோன் ரெடி பண்ணலனா போ சொல்லிட்டு ஒருன் ரெடி பண்ணிட்டு இன்னொரு போன் நார்மல்போன் ஓப்பன் பன்ில் போட்டு யூஸ் பண்றேன் அதனால வந்து அந்த இடத்துல வந்து பா்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஹா பண்ணி பண்ணி செஞ்சு நம்ப ஓகே நம்ப பண்ணியே அவனும் பேசி அவனும் அவங்களோட இன்போர்ம் பண்ணியே அவனோ சொல்லி இந்த போன்ல ரெடி பண்ண உடனே உடனே காலல கொண்டு போய் ந இந்த உடம்பு சரியாம அந்த உளர்ம்ப சரியாம ஒரு மணி நேரல டிஸ்பிளே மாத்தி குடுத்துட்டுவாளங்க ஆனா இந்த உடம்பு சரியாகாம நான் வந்து எத்தன தடவ அந்த கடைக்கும் மொபைல் கிடைக்கும் எது அலஞ்சும் தெரியுங்களா ஏ எனக்கு அந்த பைக் எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போயட்டு தான் எனக்கு தலை சுத ஆரம்பிச்சிடும் ஆஹ் கொஞ்சம் அந்த டயர்டு சரியா டயர்டா இருந்த மருந்து மருந்து போது உன்னி இறங்கறாது எனக்கு ஒரு மாரி வெள்ள வெளேப்பா ஒரு மாரியா ஆயிடும் எனக்கு அப்படி இருந்தும் அவங்களோட பேசியா ஆவணம் நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் அவங்கள நா பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு ஏனா நா பேசி ஒரு நாள் ஒரே தடவ தா பேசுனா அதுக்கப்பறோ போன் ஒர்க் ஆகல கால்ல நைட் ஃபுல்லா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்பறோ போன் தூக்கி போட் போன் வொர்க் ஆகல எல்லாமே பிளாக் அய்யோ என்ன பண்றது நா வேணுட்டே பேசிய ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலேலே கொண்டி ஃபோன கொண்டி குடுத்தூர்லா நானும் அக்காவும் அக்காவ கூப்ட்டு் உக்கார வச்சுட்டு நா வண்டிஓட்டி போன அவ்ளோ தூரோ ஓட்டிட் போய் நா ஃபோன கொண்டி குடுத்துட்டு வந்த ஃபோன கொண்டி குடுத்துட்டு வந்து திருப்பியு அ ஃபோன் வந்து சாய் ஒ ஒரு மணி நேரத்துல ரெடியாயிருனாங்க ஒரு மணி நேரத்தில் திரும்பி நா போக முடியாது ஃபோன் திருப்பி நா மதியோ மூண் மணிக்கு வாங்கங்கறாங்க ஆனா எ எ ஃபோனும் இல்ல அக்கா அவா ஃபோனும் இல்ல யா யார் நம்பர் குடுக்றது நம்பர் குடுக்க முடியாது ஃபோனையு திருப்பியு அங்க திருப்பி சாய்ந்ரோ மூணு மணிக் நா போய் காலேல தா அவா கூட வந்தா போய் திருப்பி நா போய் ஃபோன் கேக்க போன இல்லீங்க இந்த மாரி இந்த ப்ராப்ளம் இருக்கு இது சேன்ஜீ பண்ணும் அந்த போர்டு சேஞ்ச் பண்ணு இதெல்லா சேஞ்ச் பண்ணு செரி சேன்ஜீ பண்ணுங்க ஒன்னு பிரச்னே இல்ல எவ்ளோ ஆனாலு பரவால்ல சேஞ்ச் பண்ணுங்க சொல்ட பேட்ரி மாத்தணுங்றாங்க பேட்ரி சேஞ்ச் பண்ணியாச்சு எல்லாமே சேஞ்ச் பே வெயிட் பண்ணுங்க அப்ப வந்து சார்ஜ் போடுற பின்னு வந்து ஷார்ப் ஆய்டுச்சுங்க அந்த தண்ணி பட்டும் சார்ஜ் போடுற பின்னும் ஷாக் ஆய் சா சாப்ட் ஆய்டுச்சுங்க அதுவும் நாம சேஞ்ச் பண்ணிதாங்க ஆகணும் அப்டின் சொல்டாங்க அப்ப நா என்ன பண்ண அதுவும் சேஞ்ச் பண்ண சொல்ட பேட்டரி வந்து நம்மகிட்ட பேட்ரி கடையாதுங்க நாளைக் கால்ல தா பேட்டரி கெடைக்கு சொல்லணு திருப்பி நா போயி பேட் ட்ரி வாங்கற வரைக்கும் வெயிட் பண்ண அடுத்த நாள் கால்ல வாங்
ஏங்க இது உங்களோட எக்ஸ்பிளோனேஷனுங்க புரிதுங்ளா நீங்க உங்ளே எக்ஸ்பிளைன் பண்ண பாக்றீங்க
எல்லாமே வந்து ட்ரூவா நடந்த விஷ்யோ இது எல்லாம் வேல் லைவ்ல வந்து நடந்த விஷ் திட்னவ்ங்க வீட்ல சொல்ட இத் இத்தனைனா பண்ணி
ஏ நா பண்ண விப் பண்ணாம விட்டுட்டேங்கறத ஏ ஒத்துக்க முடியல உங்களால
அது தாங்க நா அத சொல்டல உங்கட்ட அப்பவே சொல்டல நா பண்ணலாமுன் அதா இப்போ பண்ணிருக்கணு அதெல்லா பண்ணா போது தப்பு தான அதா உங்கட்ட நா சொல்டனே
இதே மாரி அவ்ங்க சொல்லாம ஒண்ணு இல்ல இதே மாரி அவ்ங்க அவ்ங்க சொல்லாத அவ்ங்ளெல்லா உங்கள காண்டக்டே பண்ண முடியாம இருந்தானா என்ன என்ன திங்க் பண்ணுவீங்க
ஏங்க நா பண்ணத அவ்ங்க பண்ண மாட் எந்த அந்த எனக்கு வேணுன்டே யாராது பண்ணுவாங்களா நீங்க சொல்லுங்க வேண்
இ ஏ அவ்ங்கல்லா அவ்ங்களு இந்த மாரி இந்த மாரி ஏதோ ஒரு எமர்ஜென்சி கு உங்ளுக்கு எல்லா விஷயத்தையும் இன்பார்ம் பண்ணிருப்பாங்க தான ஏதோ ஒரு மெசேஜ்லயது போட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க தான என்ன ஒரு எமர்ஜென்சினாலு எதனால அவ்ங்க இன்ஃபார்ம் பண்றாங்க சரி அவரால பேச முடியாதுனா அவுங்க இன்ஃபார்ம் பண்றாங்க ஏ இன்ஃபார்ம் பண்றாங்கனு நினைக்கிறீங்க உங்க நேரோ போகலனா
அப்லாஇலைங்க அவுங்க இன்ஃபார்ம் பண்ணணுமாவுது அவுங்க நம்ம நம்ளுக்கா யோசிச்சுட்டு இருப்பாங்க
சரி சரி அதனால அவுங் போ இதும் இன்ஃபார்ம் பண் யோசிச்சுட்டுக்இருக்க கூடாது டென்சன் ஆயிடக்கூடாது அப்டிங்கறதுனால அவுங்க அவுங்களுக்கு எல்லா இப்ப இன்ஃபார்ம் பண்ட்டவெ ஏதாவது ஒரு விஷ்யோ மெசஜ்லயோ சொல்லிட்டு நாங்க நீங்க இந்த மாதிரி இருந்துட்டுந்தா சொல்றத அவங்க என்ன பண்ணுவாங்க பைய பைய குறைப்பாங்க ஆஃப்டர் என்ன பணுவாங்க சொல்றதே விட்டுருவாங்க அப்புறோ நீங்க கேப்பீங்க ஏன் சொல்லனும்னு கேப்பீங்க அப்ப சரி சொல்லணும்னு தோணலன்னு ஒரு பதில் வரு அப்புறோ என்ன பேசணும்னு தோணலன்னு ஒண்ணு வரு அப்புறோ என்ன பேசவே வேணாம்னு ஒண்ணு வரு
ஏங்க நா வேணும்ட்டாங்க சொல்லாம வுடுவாங்க அவங்க என்னங்க நீங்க பேசு
உயிருந்தாங்க இந்த மனநல எப்டி போகணுங்கிறத நா அவங்களுக்கு சொல்றோ
பா
சரிங்ளா
சரிங்க
ம்
ஆனா வந்து அவள இதெல்லா வந்து அவ அவங்க அந்த இடத்துலயு வந்து அவங்கிட்ட கேட்டாங்க வீட்டுல கேட்டாங்க நா என்ன வாங்கி பேசிருக்கணு ஆனா அந்த இடத்துல அளவ் பண்ணல போனதுக்கு ஒரு நாள் ஸ்கூல் அதாது
அதுக்கப்புற நம்மளுக்கு அதிக வேல இருக்கு அதனால நம்ம அவங்க கண்டுக்க கூடாது அந்த மாதிரி கூட நீங்க ஒத்தரிக்கீங்க
புரில
ரொம்ப அதிகமான வேல இருக்கு அது அந்த டைம்லயே
அப்படல்லா கெடையாதுங்க என்னங்க நீங் இப்பில்லா சொல்றீ ங்க மாசு கஷ்டமார்க்
ம் சரி சொல்லுங்க அப்புறமா ம் சரி சொல்லுங்க வேற உங்களுக்குல அதிக மோது பெரிய சண்ட அப்படிங்கிற மாரி வந்த விஷயங்கள் இதுல அக்கற மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஏதாவ சொல்லுவீங்ளா
நா வந்து ஆச்சுவலா நா வந்து ஒரு கோவிலுக்கு போலா சரிங்கா அவங்ககிட்ட நா ஒரு கோயிலுக்கு போவே அது வந்து அவங்ககிட்ட இன்ஃபார்ம் எப்பமே வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட் கிளம்ப எங்க போறதுன்பார்ம் பண்ணட்டுதா போவேன் ஆனான்னைக்கு நா போம்போ இன்பார்ம் பண்ல அவங்ககிட்ட நா வந்து இன்ஃபார்ம் பண்ணல அல்லது பர்மிஷன் கேப்ப அன்னைக் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறே அதா அது வந்து அதுதா எங்கக்குள்ள இருக்கு பெரிய சண்டை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பெரிய சண்டையே அதுதா அது வந்து அவங்களால அது ஏத்துக்கவே முடில அது நீ ஏ எங்கிட்ட நீ சொல்லாம போன ஆனா அந்த அளவுக்கு நா வந்து இதாயிச்னா அப்படிங்க அவங்களால வந்து ஏத்துக்கவே முடில அது எதுமே ஆ அ அவங்களால வந்து நம்ம என்ன சொன்னால அவங்களால வந்து வந்து இது பண்ண டைட்டன் பண்ண முடில அது எல்லா விஷயத்தையு இன்ஃபாம் பண்ணிட்டு போற ஆளு இந்த விஷயத்தை மட்டு இன்ஃபார்ம் பண்ல நா வந்து அவது கிடையாதா சீன் கெடையாது அப்டிங்கிறாங்க அவங்க நெனச்சுட்டாங்க
அது தப்புதானா
ரொம்ப பேர் தப்பு தாங்க அதுக்கு வந்து ஆயிரோ தடவ சாரி கேட்டாங்க அந்த தப்பு அந்த இது ஒரு விஷ்யந்தா வந்து நா பண்ணதலியே நா செஞ்சதுலியே பெரிய தப்பு இந்த ஒரு விஷ்யந்தா அவங்க கிட்ட வந்து லைப் லாங்ல வந்து பாருங்க ஆ ஆளைக்குங் கூட கோயில் மீன்ஸ் பண்ணதே கோயிலுக் கூட் இருக்காங்க வெள்ளிக்கெழம கேரளா போலா அப்டின் சொல்லிட்டு கூப்டுருக்காங்க நா ஃபர்ஸ்ட்டே அவங்க கிட்ட சொல்ட இருந்தாலு எனக்கு போறக்கு மைண்ட் செட் இல்ல போலாமா வேணாமான் டபுள் மைண்ட்ல இருக்க ஏன்னா அத் இது முடுஞ்சு வெள்ளிக்கெழம திருந்பி திருச்செந்தூர் வேற திருச்செந்தூர் எ ஃப்ரெண்ட்ஸ் கூப்புறாங்க ஸ்கூல் மேட் பசங்க கூப்புறாங் அவங்களுக்கு அவங்களோட மிஸ்டு இது நா வெள்ளிக்கெழம நா வந்து இது பண்ணா திருச்செந்தூர் வந்தா திருச்செந்தூர் டூர் நியர்ஸ்பை அங்க ஒரு அவங்க ஒருத்தவங்க இருக்கா ஃப்ரெண்ட்டு உயிரே எனக்கு அப்டியே அவங்க உயிரே பாத்து சொல்லா சொல்லிட்டு ம் அப்டியே பாக்குறத பாத்துட்டு ஒரு ஏக்கமா
ஏக்கமா
ஆமாங்க இனி மேல கன்ஃபார்ம் பண்லீங்க இங்க வரன் கன்ஃபார்ம் பண்ல ஏன்னா எங்க வீட்டு வீட்டு வந்து சே ஃப்ரைடே ஊருக்கு போவாங்க சாட்டே மார்னிங் ஊருக்கு போவாங்க வெலா ஊருக்கு போவாங்க எல்லா பக்கமு நானே ஊருக் இதெல்லா போறது அதுவும அம்மா தனியே இருப்பாங்க அது ஒரு விஷ்யோ இருக்கு எங்க எங்க எங்குமே நா கமிட்மெண்ட் இல்ல நா வரன் அதியு சொல்லிட்டு பேசாம வீட்ல இருக்குறதே நல்லதுன் எனக் தோணுது
ம்
நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அது அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷ்யோ இருக்காங்க நா அதுல தலையிட முடி மா சொல்லுங்க
அதா தலையிட முடியுமான் கேட்டா எல்லா தலையி தலையறை உரிமை இருக்கு உங்க வீட்ல அவளுக்கு தெரியு அவகிட்ட கேட்டுருக்க இருந்தாலு நா வந்து நா ஒன்னு சொல்லாமா போற போறமா ஐடியா இல்ல அது சொல்
அம்மா
ஆனா மத்தி இரு பொறுதிக்கு வேணாங்குறது
ஆ சரிங்க நம்ம வந்துட்டு கலைக்குள்ள ரொம்ப நேரோ பேஸ் எவ்வளவு மத்திய இருந்ததுக்கு அப்புறமா அதெல்லா தலைப்புகளு பொருந்தாது அ சொல்லுங்க அப்புறமா ஆ நம்ம வந்து நெறைய பேசணுன் சொல்ற
இல்ல அதா பேசித்தான இருக்கோ நாம இப்ப நெறைய விஷ்யோங்கள் பேசி ஷேர் பண்ணிதான இருக் போ அது வந்து நம்ம கம்மியா இது சொல்ல எதுமே பண்லியே
ஆ அப்புறமா அதாங்க எந்தந்த வேற எந்த எடத்துல து அவங்க உங்களுக்கு அக்கறை மிஸ் பண்ணிருக்காங்கன் நீங்க நெனச்சிருக்கீங்களா
அவுங்க எல்லாதுலயுமெ யூஸ் பண்ணதில்ல ஒரே ஒ ஒரே ஒரு இதுல மீன்ஸ் அவுங்க எனக்கு வந்து எனக்கு வந்து அவுங்ககிட்ட வந்து ஒரு வந்து ஒரே ஒரு கோவ என்ன கோவ தெரியு எதுனால கோவொ தெரியுங்ளா ஒரே விஷ்யம் மட்டு எங்கிட்ட வந்து அவுங்க வந்து ஆ மீன்ஸ் அவுங்க வந்து எங்கள்ட்ட சொ சொல்றதுனா அத வந்து அவுங்க எங்கள்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணல ஒரு விஷ்யத்த ரொம்ப வந்து நா வந்து அவுங்கிட்ட கோச்சிட்டே அதுக்காக எல்லா விஷ்யத்தையு எங்கள்ட ஷேர் பண்ணுவாங்க ஆனா அப்றொ வந்து யோசுச்சுப்பாக்கும் போது அவ்ள இம்பார்ட்டன் விஷ்யமாந்தா அவுங்க எங்கள்ட சொல்லிருப்பாங்கல இது ஒரு இம்பான்ட்டா இல்ல அதா அவுங்க நம முக்கியத்துவமா அவுங்களே நெனைக்கல அந்த விஷ்யத்த வந்து எதுக்கு அவுங்க வந்து அவ்ள அவ்ள தூர வந்து அவுங்க நம்ம அவுங்க அவுங்களே இம் பால்ட்லா விஷ்யத்த வந்து நம் வந்து அது வந்து இம்பாட்டன்ஸ் இது பண்ணு அப்டிங்கிற மாரி நானு விட்டுட்டெ‌ அந்த விஷ்யத்த ப்ரோ அவுங்கள்ட அது வந்து ஒரு இம்பாட்டனா இம்பாட்டா தெரியாத விஷ்யொ